அ இப்ப கேக்குதுங்ளா
ஆ கேக்குதா உன் கேக்குதா
ஆ கேக்குதுங்மோ நீங் நீங்க என்னப் பண்றீங்க என்ன படிச்சிருக்கீங்க
எம் பேரு வந்து மொகமத் தௌபிக்
ஆ சரிங்கங்க
ம் புரியாது பட் ஆனா ம் ஒங்க பேரு என்ன கற்பகலட்சுமியா ஓ சேரி சேரி ஓகேக் கே நம்மா வித்தியாசமான் நேம்தா புரிறது கொஞ்ச கஷ்டந்தா ம் ஆ ஆக்சுவலா நா வந்து பாத்தா எம் பி ஏ படிச்சிருக்கே
எம் பி ஏ பண்ணிருக்கீங்களா
ஆமா ஆமா
எங்கயு ஜாப் போறீங்களா ப்ரோ
ஆ ஆமா நா ஆக்சுவலி ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கே
ஓகே ஓகே ஓகே
ஆ ஆக்சுவலா வந்து எப்டினா வந்து கம்பெனி ஆஃபிஸ்க்கு போவே அ ரெக்யூட்மெண்ட் ப்ரா ஸஸ்ல் இருக்கே சோ அதனால வந்து கம்பெனிக்கு போவே சில கிளைண்ட்ஸ்லா இருக்காங்க சோ அவங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து ரெக்யுட்மெண்ட் ஆள் தேவப்படுச்சுன்னா அங்க வந்து ரெக்யுட்மெண்ட் பண்ணி குடு க்குறது அந்த மாரி இருக்கே அதுக்கப்புறோ வந்து அது ஒரு டுவெண்ட்டி டேஸ் போவே டென் டேஸ் வீடீல் இருக்குற மாரி அந்த மாரி இருக்கு மாத்தி மாத்தி ஒரு டூ ஆர் த்ரீ க்ளைண்ட்ஸ் வெச்சிருக்கு
ஒர்க் ஃப்ரம் ஹோமு கொஞ்ச ஜாலியா தானே இருக்கு
ஜாலியாதா இருக்கு இருந்தாலு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தண்ண தோணாது ஒர்க் பண்ண தோணாது அ அங்க காம்ச்சி கம்பெனின்னு போயிட்டோனா அங்க எல்லாரையு ஒர்க பாப்பாங்க நம்ம வந்து நம்ம ஒர்க்க பாத்து நம்ம வந்து உக்காந்து இருந்திருப்போ
ஆமா
ம் அந்த அந்த டைமிங்க்கு ஏத்த மாரி அந்த அந்த ப்ராசஸ் டக் டக் டக்னு அப்டியே நடந்துட்ருக்கு வீட்டுக்கு வந்ட்டா சோம்பேரியா என்ன த்த அப்புறோ பாப்போ என்னத்த அப்படி பாப்போ அப்டின்னு சொல்லி அப்டியே போய்கிட்டே இருக்கு டிலே ஆகி போய்கிட்டே இருக்கு
கண்டிப்பா அந்த மைண்ட் செட்டு இருக்கு வீட்ல இருந்தா நீங்க சொன்ன மாரி அ ப்றோ பாக்கலா அப்டிங்குற ஒரு மைண்டு வரு
ஆமா அப்புறோ வீட்ல இருந்தா சும்மா இருக்க தோணாது நா அந்த வேலைய பாத்துறதோ இந்த வேலைய ஃபர்ஸ்ட்டு முடிப்போ வீட் டு வேலைய ஃபர்ஸ்ட்டு முடிப்போ அப்டி இப்டின்னு சொல்லி அப்டி வேற போய்கிட்டே இருக்கு ம் கம்பெனிக்கு போயிட்டோம்னா அந்த ஒரு எயிட் ஹர்ஸ் ஒர்க் பண்ணோமா நம்ம அப்டியே ஃப்ரீயா தமா வந்தோனே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா சுத்துனோமா அப்டி போவோ
ஆ இப்ப கேக்குதுங்ளா
ஆ கேக்கு கேக்கு எனக்கு கேக்கு உங்களுக் கேக்குதா ஆ எனக் கேக்குது உங்களுக் கேக்குதா ம் ஆஃபிஸ் போயிட்டம்னா அந்த ஒரு எயிட் ஹர்ஸ் இந்த மாரி போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு அதுல பிரேக் டைமு அதுல லன்ச் டைமு அப்டி இப்டின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸு அப்டின்னு சொல்லி அதுல டைம் பாஸ் ஆகு ம் நா
ஆமா கொஞ்ச நாலு பேர பாக்கும்போது கொஞ்சோ மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு
ஆமா நைன் ஹவர் ரிலாக்ஸா இருக்கு நம்மளு சேர்ந்து ஒர்க் பண்ணமோது அது வந்து டீம் ஒர்கா பண்ணுவோ அது கொஞ்சோ ஃபிரீ ஃபிரீ மைண்டா இருக்கு
ம் ஓகே ஓகே கண்டிப்பா
ம் வீட்லனா எதுக்கெடுத்தாலு கான்ஃப்ரன்ஸ் கால் போடணு அவங்களுக்கு ஏதாச்சு டவுட்னா அத கிளியர் பண்ணனு அத இது பன் சால்வ் பண்ணனு அத வந்து க்ளியர் பண்ணி குடுக்கணு அப்டின்ற மாரி பைக்கிட்டு இருக்கு
ம் அந்த ஒரு பிரச்சன இருக்கு
ஆமா இ ன்னொன்னு ஆஃபிஸ் போய்ட்டா அது ஒரு ஒய்ஃபை வந்து அது வாடுக்கு ஃப்ரியா இருக்கு நம்ம வாடுக்கு லேப்ல கனெக்ஷன் பண்ணி இது பண்ணிக்குலா வீட்லனா நம்ம நெட்ட போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணு
என்ன
உம்ம் அந்த மார்
ஒங்க சைட் ஃபங்க்ஷனு ஒங்க சைட் ஃபங்க்ஷன் மேரேஜ்லா கொஞ்சோ டிஃப்ரெண்டாதாங்க இருக் உன்ன பாத்துருக்கே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணது இல்ல மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணதில்ல அ ஆனா கேள்விப்பட்ருக்கே எப்டி இருக்கூ அப்டின்னு அ எப்டி ஓகே இதுவே கேல் ஸ்ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அ ஏ ஃப ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு என் ஃப்ரெண்டுந்தா இருக்கா ஒரு பொண்ணு ஆனா எப்புடி நடக்கூ அப்டிங்கிறத சொல்லுவாங்க அதுவும் ஆனா ஃபங்க்ஷன்னு போனதில்ல
ஓ ஏ ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கெல்லாம் போலயா
ஆஹா அந்த பொண்ணு வந்து சென்னைல நடந்துச்சு அந்த டைம்ல அதனால நா போகல அவ்ள தூரம் டிராவல் பண்ணி போகன்னு போகல
உம் சேரி சேரி உம் ஆமா அது ஒரு டிஃபரென்ட் டா தா இருக்கு ஃபுல்லா எல்லாமே நீங்க எப்டி இப்போ சொன்னீங்கல மாப்ள வீட்ல போயி தா எல்லா செலவும் பண்ணி பண்ணுவாங்க அப்டின்டு நாங்க வந்து லயே பெண்கள் வீட்டுக்கு போய் தா வந்து கல்யாணம் பண்வோ
ஓ அங்க பொண்ணு வீட்டு சைடு
ஆமா ஆமா ஆமா உம் அவுங்க எந்த ஊரோ அந்த ஊருக்கு போய் தா வந்து நம்ம போய் கல்யாணம் பண்ற மாரி இருக்கூ
ஒங்களுக்கு நெஜமாவே அந்த ஃபேஸ் வந்து இதுப்ப மறச்சுதா இது போடுவீங்ளா மொகத்த மறச்சி இது அந்த படத்துல காட்ற மாரி மொகத்த மறச்சு
தாலி சீனுமே வந்து நாங்க கட்ட மாட்டோ அது வந்து வீட் ட்ல இருக்க பெரியவுங்க யாருச்சும் அ நாத்தனாறுன் னு இல்ல பெரிய பெரியவுங்க யாராச்சும் கட்டுவாங்க
அ அது அது கேள்விப்பட்ருக்கே
இது கட்டணு அதுவே வந்து அந்த மாரி தா கட்டணு கல்யாணம்லாம் முடிஞ் சு துக்கு அப்பறந்தா வந்து நம்மளே பாப்போ
உம் ஓகே ஓகே ஆனா என்ன சொ சொல்லுங்க ப்ரோ தப்பா நெனைச்சிக்காதிங்க ஒங்க பிரியாணி வந்து என்ன இருந்தாலு அல்டிமேட்டா இருக்கு
உம்
ஃபங்கஷன்னாலும் சரி எதுனாலும் சரி எனக்கு எங் ஏங்க மேரேஜ்க்கு பண்ணவங்க வந்து ஒரு அண்ணா தா தெரிஞ்சவங்க தா ஸ்கூல்ல இருக்கூ எங்க மேரேஞ்ச் பண்ணது நான் வஜ் பண்ணது அவுங்க தா ஒரு பாய் தா நல்லா பண்ணிருந்தாங்க மேரேஜ் வந்த எல்லாருமே சொன்னாங்க மட் மட் மட்டன் மட்டன் பிரியாணி சிக்கன் வருவல் மட்டன் கிரேவி இந்த மாரி தா வச்சுருந்தோ சாப்பாடு சூப்பரா இருந்ச்சு அப்டின்னாங்க எல்லார்மே
ஆ உம் சேர் சேர்
இப்போமே அவ்ங்க ஹோட்டல் வச்சி ரன் பண்றாங்ளா அப்பப்போ போவ் ப்போது அந்த அண்ணே கடைல சாப்ட்டா தா கொஞ்சோ திருப்தியா இருக்கும்
எங்க கோவில்பட்டிலேவா
இல்ல இங்க மதுரைல சொல்றாங்கோ
ஓ மதுரைல எங்க
அ எனக்கு பிளேஸ் எல்லா கரெக்டா சொல்ல தெரியாது ஆ இது வந்து அலறு கோயில் போற ரோடு
ஆ சேர் செ ஆ
அந்த கோசாகள ரோட்லயே கொஞ்ச த ஊமுச் கொளமா அந்த சைட் போற வழி அ அங்க அந்த அது போற வழி
ஓ சேர் சேர் செரி என்ன அஞ்சு வர்ஷ ஆச்சு மதுரைக் வந்து மதுரைல பேஸ்லா தெர்யாதா
இப்பவு எனக் சரியா பிளேஸ்லா தெரியாது எங்க ஹஸ்பண்ட் அவ்ங்க அ எதுவு சொன்னா பக்கத்ல இந்த எடம் இங்க போவோ இந்த பார்க்கு கோயிலு அ அப்றோ ந்த அந்த எடம் பேர் தெரில டேம்லேருந்து தண்ணி விழுச் பக் பக்கத்துல தா இங்க எங்யோ கூட் போனாங்க வீட்லருந்து ஒரு நல்லா பாத்தா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் குள்ளதா இருந்ருக் அந்த எடத்துக்கு போனோ அங்க படிக்கெட்டு மாரி இருந்ச்சி ஓடையில தண்ணி ஓர்ற மார் இருந்ச் அந்த எடம் நல்லாருந்துது பசங்க அங்க குளிக்றக்காக கூட்டிட்டு போய்ருந்தாங்க நெறைய பேர் அங்க தோச்சு டு போட்டு இருந்தாங்க ஆனா அந்த எடமே பச்ச பச்சேனு அழகா ருந்துச்சே அந்த ஏரியா தா நெனைக்குற
ஓ சேர் சேர் செ ஆமா டேம் மாரி இருக்கோ அதல குளிக்கிறது
து ஆமாப் பாலமேடு சீடா ஏதோ சொன்னாங்க அவ்ங்க ஆ ஆ அங்கதா சொன்னாங்க ஆ ஆமா அந்த சய்ட் தா நல்லா ருந்துது அலரி கோய்ல் போவோ அப்ப அலரி கோவில் பக் து ஏரியா நல்லா ருக்குல பசங்ள கூட்டு அங்க போவோ
ஆ ஆமா ஆமா ம் இங்க உங்க ரிசவ் லைன்லே ஒரு பெரிய பார்க் இருக்கே அந்த அ ரவ்ண்டு இல்ல இல்ல ரிசவ்லைன்லே உங்ளுக் அந்த தண்ணி கொளத்துக்குள்ள ரவுண்டா சுத்தி பெரிய வாக்
தல்லாக்குளம் தல்லாக்குளம் அந்த சய்டு சொல்றீங்கலா
ம் இங்க அந்த திருப்பாளை அந்த அந்த சரௌண்டிங்ல அந்த சரவணாஸ் இருக்
தள்ளா மா அதா த தல்லாகுளம் சைடு வந்து நீங்க சொல்ற மாரி ஒரு ஒரு இ இருக்குது பெரிய அதாவ்து ஒரு ஆ எங்கென்ன
தமில் ஜெயா தேட்ரு
இல்ல இல்ல அவ்ளோ தூரோலா இல்ல இது அது எங்க எடத்லருந்து கொஞ்சோ தூரோ
ஓ அந்த லைப்ரெரி சேய்டா வந்ருமா உங்க அது
எங்ளுக்கு வந்து ரிசவ் வேணா அவ்ளோ பக்கத்ல வேணா இங்க தபால் தந்தி நகர் இருக்ல
ஆமா ஆமா ஆமா
கரக்டா எக்ஸாக்ட்டா சொல்லுனா தபால் தந்தி நகருக்கு முன்னாடி
ஓ சேர் சேர் ஓக்கே ஓக்கே ஓகே ம் ஆ
இந்த கோசா குளம் மெரி பாக்கம்
ஓ சேர் சேர் ஓக்கே ஓக்கே செப்பல் வாங் போய்ர்க்கீங்ளா
நா உங்களே அட்ரஸ் அட்ரஸ் தெரியாம நா உங்களயே கன்ஃபயூஸ் பண்ற நெனைக்கிற
இல்ல இல்ல அதா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க இன்னாச்ச அப்டி எப்டி இது பண்ணு போது தெரிஞ்சிக்க முடியு ம் அது பைவ் இயர்ஸ் பேச்சுலர் பா தெரிஞ்சிட்டா
குறிப்பிட்டு இல்ல தெப்ப கொளோ
ம் பரவால அங்க தெப்பகொளம்லா வருவீங்களா
ஆ எங்க அண்ணி வீடு அந்த சைடு இருக்கு அத அங்க போயி அந்த தெப்ப குளம் போயிட்டு அப்டியே அவங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த ந்த கோயில் இருக்குல்ல அந்த சை ஆ அந்த சைடு கோயில் போ கோயில் இருக்குல்ல நெறயா மாரியம்யன் கோயிலு நா அந்த ஏரியா ம் அந்த ஏரியாக்குள்ள போவோ கொஞ்ச நல்லா இருக்கு பசங்கள கூட்டிட்டு அப்டியே சண்டே
ம் ஆமா அத்த தெப்ப கொளம்லா வந்தா டைம் பாஸ் பண் றக்கு இப்ப டைம் போறதே தெரியாது எல்லா கடைகள் ஸ்நாக்ஸ்ஸு
டைம் போறது டைம் போறது ஒரு பக்கோ இருந்தாலு காசு காளியா
ம் ம் அது இருக்கறதா அதுக்கு
எந்த சைடு திரும்பனாலு ராட்னோ
ஆமா ஆமா ம் அதுவா அது பிள்ளைங் கூட போனா அதுங்க கேட்ட வாங்கி இருக் வாங்கி குடுக்காமயு இருக்க முடியாது
படுத்து உருண்டுருவாங்களல போ வாங்கி குடுங்க அப்டினு படுத்து உருண்டுருவாங்கல்ல அதனாலயே என்ன செய்யுது செரி ஓகே இருந்தாலு செரி என்னைக்காவது ஒரு நாள் தான போயிட்டு வருவோ அப்டின்னு
உம் ஆமா அப்படுதா வாத்துக்கு ஒரு நாள் போறதே ரேரா தா இருக்கு அப்டின்ற போல
ஆமா அந்த மாரிதா அடிக்கடி போமாட்டோ பக்கத்துல எதா பார்க்கு கூட்டு போய்கறது எப்பயாது போபோது அந்த சைடு போறது
ஓ சேரி சேரி ஓகே ஓகே ம் நல்லதா அவங்களுக்கு ஒரு வாரத்துல ஒரு நால ஒங்களுக்கு ரிலாக்ஸ்சா இருக்கு அந்த மாரி
அதுக்காக தா அதுக்காக தா வீட்டுக்குள்ளயே இருக்கறது கூட கொஞ்சோ போர் அடிச்சுட்டு ஒரு மாரி இருக்கு
ஆ ஆ ஆமா ம் வெளிய போயிட்டா அது பாட்டுக்கு அது ஒரு மைண்டு் ரிலீஃபா இருக்கும்ல போயிட்டு வன்ட்டு ஆனா ஆனா போயிட்டு வந்ததுக்க அப்பறமும் நீங்க தா வேல பாக்கணு அது வேற விஷயோ
ஆமா அது ஒரு பக்கோ இருக்கு அதன நெனச்சா இன்னொரு பக்கோ கொஞ்சோ பயமா இருக்கு
ம் அதுக்கு நா வீட்லயே இருந்துரு வேண்டா போயிட்டு வந்து நானே வேல பாக்கணு அதுக்கு ந வீட்லயே இருந்துருவேண்டா அப்டின்
அப்டியு தோனு வெளில போயிட்டு வந்து அகி ஐயோ வேல இருக்கே ஐயோ வேண்டா அதுக்கு இப்ப வீட்லயே இருந்துக்கலா அப்டிங்கற நெனப்பு செல நேரோ வரு வெளியில போயிட்டு வந்து டயார்ட் ஆயிரும்ல திரும்ப வேல பாக்கணும்ல அதுக்கு போகாமல இருந்துடலா அப்டிங்கிற மைண்டு வரும் வேற செல நேரோ ரொம்ப ஒரு மாரி இருக்கு செரி ஓகே போயிட்டு வரலா அப்டின்னு தோணு
ஓ சேரி சேரி ஓகே ஓகே ம் சேரி
சேரி ஓகேங்க சேரி ஆ ஓகே செர் ஆ கரெக்ட் பண்